ஹலோ ஆ நல்லாருக்கு நீங்க நல்லாருக்கிங்ளா
நா நல்லாருக்கே
செரி செரிங்க ஓகேங்க
ஆ ஆங்க சாப்ட்டாச்சு நீங்க
ஆ சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சுங்க இப்ப பாத்தீங்னா இந்த மழை நீர் சேகரிப்புலா இருக்கு இல்லைங்களா அத பத்திலா உங்குளுக்கு எதாது ஐடியா இருக்குங்ளா
மழைநீர் சேர்ப்பு ஆ நா ஸ்கூல்ல படிக்கும்போது கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்த கொண்டு வந்தாங்க அப்ப என்ன சொல்ட்டாங்கன்னோ எல்லாரு சொந்த வீடு இருக்றவங்க என்ன செய்ணு அந்த பைப்ப கொண்டு வந்து தொட்டியாட்டு கட்டணு தொட்டியாட்டு கட்டி அந்த மழ நீர வந்து கண்டிப்பா வந்து ந்து விழுகற மாரி செட் பண்ணு சொன்னாங்க அப்ப நாங்க வந்து சும்மா அதே கட்ணோ அதுக்கப்றோ பாத்தீங்னா அதலா சேமிக்கதே இல்ல ஆனா இப்ப பேசிட்ருக்காங்க சேகரிக்குனு அந்த மாரி எல்லா சோ அந்தளவுக்கு எப்டி எஃபக்டிவா இருக்குணு எனக்கு தெரிலங்க இப்பத்திக்
அதுதா அதுதா ஏனா இப்ப வந்துட்டு நறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அந்த மாரி யாருமே இப்ப பண்றது இல்லன்னே சொல்லா
ம்
ஃபர்ஸ்ட்டு மாதிரி யாருமே மழை நீர் சேகரிப்புக்கு எதாது பண்லா அப்டிங்கறதெல்லா மொதல்ல வந்து அத இவங்க ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்துட்டு கம்பல்சரி இருக்குணுங்கற மாரிலா இருந் ருந்துச்சு இப்ப வந்துட்டு யாருமே இது ஃபாலோ பண்றது இல்னே சொல்லா ஏனா வீடு கட்றதே வந்து பாத்தீங்கன்னா ஓ ஒரு சென்ட்டு அர சென்ட்டு அந்த மாரி எடத் த்துல வந்து ஃபுல்லா இருக்குற அளவுக்கு டைட்டா கட்டிர்றாங்க இதுல வந்துட்டு வண்டியே ரோட்ல தான இருக் க்குற மாரி இருக்கு அது போக வீட்டுக்கு வெளிய காம்பவுண்ட் செவுரு போட்டுர்றாங்க அதுக்கு அதுக்கு வெளில ரோட்டு மேல செடிய வச்சு வுட்டுர்றாங்க இல் என்னென்னவெல்லா ரோட்ல பண்ணுமோ அதெல்லா பண்ணி வசதிகள்லா பண்ணிக்கிறாங்னே வச்சுக்லா ரோட்ல இதுல வந்து மழை நீர் சேகரிப்புக்கு போயிட்டு எங்க போ போயி அவுங்க ஏற்பாடு பண்ணுவாங்கன்றது தெரிய மாட்டேங்குது
ஆமா ஃபர்ஸ்ட்லா பாத்தீங்கன்னா நா சின்ன வய்சுலா இருக்கும்போது மழ வரம்போது இந்த கொடத்லல்லா புடிச்சு வச்சுப்பாங்க ஏனா எங்க ஊர்லல்லா பாத்தீங்கன்னா அந்த தண்ணினா எங்ளுக் கெணத்லந்தா தண்ணி எடுக்னு பைப்லருந்து தண்ணி அந்தளவுக்கு வராது நாங்போய் கெணத்லனா எங்ளுக்கு வந்து கவுண்ட்டுருக்கு இந்த ப ஆ ஏழு ஏழு கொடொ ஏழு கொடொ மட்டுந்தாருக்கு அதுக்கப்றோ எங்ள தண்ணில இருக்கக்கூடாது அந்த மாதா இங்க காப்ப என்ன செய்வோனா இந்த மழல்லா வர சமயத்ல கொடத்லல்லா வச்சு புடிச் எங் ஊர்ல மழ பேஞ்சிட்டே தாருக்கு முக்காவாசி சமயத்ல அப்ப வந்து கொடத் கொடோ வச்சுட்டு புடிச்சு வச்சிக்குவோ அத வந்து நாங்க சமைக்கற்க்லா யூஸ் பண்ண மாட்டோ இந்த வ வா பாத்ரங் கழுவருக்கு அந்த மாரி வந்து அத் நாங்க யூட்லேஸ் பண்ணிப்போ
ஆனா மழ தண்ணி இருக்கில்லயா நீங் சொல்றீங்கில்லயா மழ தண்ணி அந்த மழ தண்ணில வந்துட்டு சமச்சா அவ்ளோ டேஸ்ட்டாருக்குமாமா குடிக்கற்துக்கே அவ்ளோ நல்லாருக்குமாமா மழ தண்ணில வந்து பருப் ப்புல்லா ரொம்ப வேகாம இருக்கு இல்லிங்ளா அப்பெல்லா அடுப்ல தான செய்வாங்க அதெல்லா பரு ப்புல்லா வந்து ஈஸியா வெந்துருன் சொல்வாங்க அது தண்ணிக்கி
எனக் அது சமச்ச மாதி எனக்கு தெரில ஏனா நமக்கு டேரெக்டா விழுற மாதி இருக்காது நம்ம என்ன ஓட்டு மேல விழுந்து அது புடிக்ற மாதிருக்கு அதனால நாங்க அப்டி சமச்சதில்ல டேரெக்
ஆ அது தெளிஞ்சிரும்ல நம்ம புடிச் சு வெச்ட்டம்னா ஒர் நாள் வச்சிருப்பாங்க வச்ட்டம்னா அடில வந்து அழுக்கு தெளிஞ்சிரு மேல நல்ல தண்ணி இருக்கு
ஆ தெ தெர்லங்க நாங்க அல்லா யூஸ் பண்ணதில்ல ஆனா சும்மா இந்த மா தண்ணி புடி ச்சு நாங்க அத யூஸ் பண்ணிருக்கோ அப்பல்லா பாத்திட்னா மம்மா சேமிப்புனா இப்டிதா சேமி முடியு வே வழி இல்ல இப்ப நறையா வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா நறையா பேர் வந்துட்டு செய்றாங்க எப்டி செய்றாங்கனா மொட்ட மாடிலந்தே ஒரு பைப்ப கனெக்ட் பண்ணிறாங்க கனெக்ட் பண்ணிட்டு ஒரு கெணற த்த இன் கேஸ் அவுங்க வீட்ல கொஞ்சொ எடோ இருன்ச்சுனா கெணறு மாரி இருன்ச்சுனா அந் தண்ணி அந்த பைப்ப மழ த ம மொட்ட மாடிலந்து வர தண்ணிய பைப் கனெக்ட் பண்ணி கெணத்ல விட்டுறாங்க ஸோ இப்டி வந்துட்டு சேமிக்னு சொல்ட்டு இப்டியு பண்றாங்க சில பேரு
ம் ம் ம்
ஆனா முக்காவாசி பேர் இப்ப யாருமே அந்த மழைநீர் சேமிப்பு பத்தி இருக்றதே இல்ல
ம் ம்
ஆனா எதோ ஒரு கன்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு மன்த்து பிஃபோர் தண்ணியே இல்லாம வறண்ட்ருச்சு
ம்
ஜீரோ இதுல போய்ருச்சு அப்ப மத்த கன்ட்ரிஸ் தா வந்து தண்ணி குடுக்ற மாரி வந்தாங்க
ம்
இதுல்லா வந்து தண்ணி பஞ்சோ வராம இக்கற்து அந்த மழ நீர் சேகரிப்பு பண்ண சொல்றாங்க ஆனா யாருமே இத வந்து
பண்றதில்ல ஆமா
ம் முக்கா வாசி பேரு அந்த கேர்ளா சைட்லலா பாத்தீங் ன்னா அவுங்க முக்காவாசி வீட்ல இந்த மாரி பண்றாங்க ஏன்னா இந்த ஓடு ஓட்லதா இப்ப மாடி வீடே கட்னாலுமே அந்த மேல பாத்தீங்கனா டாப் வெக்றவங்க அந்த ஓடுல தானே வெக்றாங்க ஓடு வெச்சாலுமே அந்த முக்கா வாசி வீட்ல அங்கங்க அவங்க பண்றாங்க இது கேரளால டிப்பா கெணறு இருக்கு வீட்ல கெணறு இருக்க வீட்டு ல இந்த மாரி முக்கவாசி பேரு அந்த தண்ணி எடுத்து அந்த கெணத்துல விட்டுறாங்க
ஓ
ஆ கேரளால முக்கவாசிப்பேர் அப்டி பண்றாங்க ஆனா இதுதா இங்கதா தமிழ்நாட்ல யாரு அத ஃபாலோ பண்றதில்ல
ஃபாலோ பண்றதில்ல
உம் இன்கேஸ் யாராச்சு நம்ப வந்து புதுசா சட்ட கொண்டு வந்த ஒட்னே எல்லா பண்ணுவாங்க
ஓ செரி ஓகே ஓகேங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்ன்னா மழை நீர் சேகரிப்புங்கிறது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு ஒரு சிலர்லா என்ன பண்றாங்கன்னா இப்ப அந்த மழை நீர் சேகரிப்பு வந்துட்டு அந்த பைப் எல்லா கனெக்ட் பண்ணி மொட்ட மாடியில இருந்து விழுகுரது தண்ணி அதல்லாமே கனெக்ட் என்ன பண்றாங்கன்னா போர்வில் போட்டிருக்காங்கில்லைங்களா அதுக்குள்ள அந்த பைப்ப லிங்க் பண்ணி வுட்டுறாங்க போர் ட்ரை ஆகாம இருக்கட்டு அப்டிங்றதுக்காக இது வந்துட்டு ஒரு நல்ல மெத்தட்ன்னே சொல்லா இப்ப வந்து ஃபியூச்சர்ல அவங்க வந்துட் டு எங்கனா போர் ட்ரை ஆகுதுனா மழ தண்ணி வந்து நேரா அதுலதா போது எப்டியு தண்ணி வந்து மழ எப்டியு வருஷத்துல ஒரு மாசோ அந்த மாரி நல்லாவே மழ வரு அதனால வந்துட்டு கொஞ்சோ தண்ணிக்கு பஞ்சமில்லாம இருக்குங்கிறதுக்காக அந்த மாரில்லா பண்றாங்க எல்லாருமே அந்த மாரி ஒரு நல்ல மெத்தட் இத்த இத விட பெட்ரா வேற எதாவது இருக்கா அப்டின்னு பாத்து அதுக்கு தகுந்த மாரி பண்ணாங்கன்னா அது வந்து ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு
ஆமா கரெக்டு இந்த மாரி ஐடியா ஃபாலோ பண்ணணுனா அந்த மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஏ வீடு கட்டுறவங்க புதுசா வீடு கட்டுறவங்களா இத வந்து ஃபாலோ பண்ணலா
உம்
இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா மொட்ட மாடில பேக் பண்ணி ஈத்து கொண்டு வரலா ஆனா யாரு அத பண்ண மாட்ரிங்க பண்ண மாட்டோ நம்ப வந்து இப்போ நார்மலா பாார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிய வேஸ்ட்தா பண்ணுவோ எப்டின்னா நம்ம மோட்டர் பைப் போடுறோ அது வந்து டேங்க் ரொம்பிருச்சாறப்பா நம்ம வந்து பாக்ரோ போட்டோ அது வந்து தண்ணி அப்படியே கீழே போகு ஆனா இப்ப அதுக்குமே கொண்டு வந்துட்டாங்க என்னன்னா ஒரு மிஷின் கொண்டு வந்துட்டாங்க
ஆமா ஆமா ஆட்டோமேட்டிக்கா ஆஃபாயிரு டேங்க்ல வந்து முக்கால்வாசி வந்துச்சுன்னா ஆஃப் ஆயிரு
ஸோ அந்த மாரிலா ஹைஃபையா இப்போ கொண்டு வந்துட்டாங்க அந்த மழைநீர் சேகரிப்பு மட்டுதா எதுவுமே பண்ணும் இப்போ கடல் நீரே வந்துட்டு சுத்தகரிப்பு பண்ணி தானே குடிநீரா கொண்டு வராங்க சென்னையிலல்லா ஆமா சென்னைலலா முக்காவாசி பேரு அதா பண்றாங்க சென்னையில
அந்த அந்த அந்த
ஆனா இந்த மழ நீர் மட்டும் இன்னு எதுமே யாருக்கு
உம் அதா அதா அதா அது எதாவது ஒரு சேவிங்ஸ் மாரி எதாவது ஒரு இது பண்ணாங்கன்னா அதுவே தண்ணி ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு சோர்ஸாருக்கு எல்லாத்துக்கூ
உம் ஆமா இப்ப எல்லா பக்மே தண்ணி கெடைக்காதுல்லையா செல இந்த தூத்துக்குடி அது மாரிலா கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணாங்கனா தண்ணீ பஞ்சமே இருக்காது அங்கலா பாத்திங்னா வெயிலு செம வெயிலு இருக்கூ கொளுத்தூ அங்கெலா பாத்திங்னா கண்டிப்பா இந்த மாதீ
அதும் இல்லாம அங்க ஃபுல்லா சால்ட்டு வாட்ருதா
உம் சால்டு வாட்ருதா தண்ணியு இத இந்த மாரி சேம்ச்சி வச்சாங்கனா
உம்
அவங்கக்கு எங்கன்னூ சொல்ல முடியு இப்ப தூத்துக்குடினு சொல்ல முடியாது எல்லா பக்கமே தண்ணி பஞ்சொந்தா
உம்
அதா தண்ணி சேம்ச்சி வக்லனா தண்ணியே இருக்காது ஏன் ஊட்டீலே பாத்திங்னா நமக்கு அந்த பெஸிஃபிக் டைம்ஸ்ல தண்ணி இருக்காது நம்ம அளவாதா நம்ம வந்ட்டு பொலங்குற மாரி எல்லாமே இருக்கூ அதா ஒவ்வொனா நம்ம வந்து பாத்து பத்தா நம்ம செய்ற மார்ருக்கூ முன்னாடியே ஆ இந்த வர முன்னாடியே நம்ம எல்லா பண்ணிட்டோனா யூஸ்ஃபுல்லா இருக்கூ ஆனா அந்த ஒன்னு யாரூ பண்ண மாட்டாங்க
உம்
இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாமே இந்த ட்ரையான ஏரியா தானே அந்த மாதீ இப்ப சென்னை எல்லா பாத்திங்னா ஹாட்டான ஏரியாதா ஆனா அங்க வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு அனாலதா அந்தளவுக்கு தெரியாது ஆனா இங்க தூத்துக்கு என்ன பண்ணா ஃபுல்லா வறண்ட பூமி அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது வீட்னூ பாத்திங்னா அங்கங்க இருக்கூ நம்ம தண்ணிக்கி இங்கந்து ஒரு மைல் தூரோ ரெண்டு மைல் தூரோனு போய்
உம்
ல பேர்லா பாத்தீங்னா அந்த டிராலி மாதிர்தா இது மாரீ கொண்டு போயீ அத்தன கொடத்துல வச்சி கொண்டு போய்தா தண்ணியே டிராங்க
உம்
சோ அந்த மார் அவங்களா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்க் வந்தூ யூஸ்ஃபுல்லா இருக்கூ
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா வந்துட்டூ இப்போ ஆ இவ் மெயினா வந்துட்டு தார் ரோடு போட்டாங்கனா தண்ணி உள்ள இழுக் கூ இந்த சிமெண்ட் ரோடு போட்டாங்கனா தண்ணியே உள்ள இழுக்காது அது வந்து பூமிக்குள்ள இழுக்கறது கான ஒரு வாய்ப்பே இருக்காது தார் ரோட்னா உள்ள இழுக்கூ ஆனா இப்ப ஃபுல்லாவே சிமெண்ட் ரோடு தான போட்றாங்க எங்க தார்ரோடு போட்றாங்க யாருமே போட்றதில்ல அது போட்டாலுமே என்ன பண்றாங்க ஆல்ரெடி இருக்க ரோட்டு மேலயே அப்டியே சும்மா எதயோ போட்ணுங்குரக் வேண்டி போட்டு போட்டு ரோடதா ஹைட் பண்ணிட்டு போறாங்க வீடுகள்லா அப்டியே கீழெறங்கிர் போது அந்த மாரிதா பண்ணிட்ருக்கானுவ
ஆ ஆமா கரெட்டுதா இப்ப அதனால பாத்தெங்க இப்போ இன்னொன்னு அட்வான்டேஜ் என்னன் பாத்தெங்னா நம்ப ந மழ நீர் சேக சேகரிக்கிறனால நம்மளுக் வந்துட்டூ தண்ணி கனெக்க்ஷன் வந்து நம்மளுக் கம்மியாஸ் செலவாகு அதுக்கப்றொ பாத்திங்கனா இப்போ ஃப்ளட்டூ சென்னையில பாத்திங்னா ஃப்ளட்டு ஃப்ளட்டு வருது கரெக்டா இப்போ அந்த மழை நீரே போய் பட்டிகுலர் எடத்துல போய் சேவ் பண்ணுன மார் இருந்தா கண்டிப்பா அங்க வந்து அந்த ஃப்ளட்டுகான இதே வராது இல்லயா ப்றோ கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரு இப்ப வந்து சில பேரு போன ஆட்சிலயே பாத்தீங்கனா கொண்டு வந்திருக்கன் சொல்லிருக்காங்க பட் அந்த அளவுக்கு மழ பெய்ல செல இடத்துல மட்டும்தா ஃப்ளட் ஆயிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எதாச்சு கொண்டு வந்து இந்த மாரி டிரைனேஜ் இல்லனா அந்த மழை நீருக்குன்னு சொல்லி தனியா வெச்சாங்க அப்டின்னா அத தண்ணிலா அங்க போய் சேர்ந்துரு அவுங்க்ளுக்கு அந்த ஃப்ளட் வந்துட்டு ஸ்டாப் பண்ற இருக்கு
அது என்ன ஃப்ளட் வந்தாலு மழ நின்னு ஒரு மாச ரெண்டு மாசத்துல தண்ணி இல்லன்னா ரொம்ப தண்ணி போரே ட்ரை ஆயு எல்லா வீட்லயுமே போர் ட்ரை ஆயிடுது அந்த தண்ணி எல்லா நீங்க சொல்ற மாரி ஒரு ப்ராப்பரா ஒரு எடத்துல சேவ் பண்ணி வச்சாங்கன்னா அந்த மாரி ஒரு பிரச்சன வராது கடல்ல தான கலக்க வுட்றாங்க வர்ற மழ தண்ணிய இருக்க ஏரி கொள குட்டையில எல்லா பிளாட் போட்டு வித்து வீட்ட கட்டிட்டாங்க
உ
அப்றோ தண்ணி தண்ணினு தண்ணிக்கு அலஞ்சிட் இருக்காங்க
ஆமா சோ எந்த அது மழ தண்ணி மா அந்த மேலருந்து வர்றது கீழேந்து வர்றது எல்லாமே நம்ம சேவ் பண்ணாலே ஆளுக்கு முக்காவாசி நம்ளுக்கு எந்த பிரச்சனயு வராது
வராது தண்ணி பஞ்சங்கறதே இருக்காதுன்னு சொல்லலா
ஆமா கண்டிப்பச்சிறே டைம் ஆயிச்சிங்க்ளா
னு இருங்க பாக்றே ஆமா ஆமா டைம் ஆயிடுச்சு நாம அப்றோமா பேச
ம் செரி